ம் கேக்குதா ஓ கேக்குது ஆ என்னாச்சு உங்க அம்மா வந்ட்டாங்களா என்ன பண்ற
தா செரி இப்பதா கோர்ஸ் முடிஞ்சிருச்சா சேரின் உக்காந்ட்ருந்தே
ஓ ஸ்யோ போர் அடிக்குது வீட்ல உக்காந்து
ஆமா
கொஞ்ச நாள் அடங்க மாட்டோல்ல
ஆமா நேத்து ஃபுல்லா சுத்தி சுத்துன் சுத்தியாச்சு கறி குடுக்க போற சொல்லிட்டு அங்க சுத் துறது அப்பறமா அங்க போறது இங்க
ம் ம் ஆமா சுத் தீனே இருப்போ யாரோ கண்ணு பட்ருச்சு அதா மாறி மாறி அடி விழுகுது
ஆமா வேற நேத்திக் கீழ விழுகறது அன்னிக் கீழ விழுகற
ஆம்மா ரெண்டு பேரு விழுந்தோல்ல ஆமா
விழுந்துட்டே இருக்கோ யோ இனிமே விழுகாம ஓட்றோ
ம் இன்னிக்கு போ முடிஞ்சா போலா
ம்
வேணாலு பாக்கலா ஆமா நீ வேற விழுந்துட்ட எங் அண்ண விழுந்த வீடியோவ் பாத்து சிரிச்சுக்கிட்டே இருக் க்கா டென்சன் ஆவுது
யாரு
எங்கண்ணே
உங்கண்ண ஏ சும்மா இருக் மட்டானா
சும்மாவே இருக் மாட்டா நா டெலிட் பண்ணி உ ட்ட ஃபோன் வாங்கி ங்கி பாத்தா நெறய வீடியோ வச்சிருக்கா எப்டின் தெர்ல
டெலிட் பண்ணி விட்ரு
எங்கெங்யோ வச்சுருக்கா நா டெலிட் பண்ணி உட்டாலு எடுக்றா
எதுக்கு நா விழுந்தது ருக்கா நீ விழுந்தது சொல்லு
ரெண்டு பேத்தோட பார்ட்டு ந்தா
ஐயோ எங் அப்பாட்ட சொன்னக் நீ அவ்ங் சிரிச்சாங்ளாமா அப்டின்னு எங்க அப்பா எனக்கு அனுப் சொல்லு எனக் அனுப் சொல்லு அப்டினு ஐய உங்ளுக்லா அனுப் சொல்ல மாட்ட பேசாமருங்க
உடுவாரு
இந் மாரி சொல்லு உங் அப்பாவ அதுக்லா வேறதா சொல்லிரு எங் வீட்ல அவ்ள தா டிவி ல போட்டு குடும்பமா உக்காந்து பாத்து சிரிப்பாங்க
பாத்துக்கிட்டே ருப்பாங்க ங்க
யோ அன்னிக் நா வலுக்கி விழுந்ததே பாத்து பாத்து அப்டி சிர்ச்சாங்க
எப்போ
அது ரொம்போ முன்னாடி எங்க கேமரா ஒர்க் ஆக மாட்டிக்குது
ம்
முன்னாடி விழுந்த வந்துட்டு பாத்து சிரிச்ட்டேருப்பாங்க
ஆ ஆ என்ன தா அப்டி ஒரு சந்தோசமோ
யோ எங்க விழுந்தாலு நம்ளே சிரிப்போ நம்ளே எலுஞ்சு உக்காஞ்சு சிரிச்சுட்டுதா ருந்தோ விழுந்துட்டு ம் எனக்கு சரியான சிரிப்பு னே பாத்து நீ தூக் கி உட மாட்டிகிரிங்க பாவி எது
எனக்கு நா என்ன பண்ணிட்ருந்த நிக்கா போட்டனால தா ஒனக் தெரில எனக்கு சிரிப்பா இரு ஆமா அதுக்கு முன்னாடிதா நா விழுந்தே
சரிமா எந்திரனு என்னைய கா நா முடிச்ச எழுந்திரிக்க மாட்டேனாக்கா கால் மாட்டிட்டு இருக்கானா இரு வண்டிக்கேத்தியுறே அப்டின்னு எதுக்குமா வண்டி நீங்க தெரியங்க வச்சு வண்டி அதானே
ம் இங்க ஒரு இது இருக்குல்ல ஒரு ஒரு புள்ள நம்ம ஏஜ்ல ஒரு புள்ள இங்க எங்க வீட்டு கிட்ட அந்த புள்ள வீட் டுக்கு மேல நடு வீட்ல அம்மா சொல்லிச்சு ஒரு புள்ள இருக்கு ஒரு புள்ள எப்பவுமே ஈவினிங் ஆனா வெளிய வரும் ஒல்லியா வெள்ளையா இருக்கு அஹ் எங்கம்மா சொல்லுது அந்த புள்ள வந்து ஒரு மாதில பண்ணுது
ஒரு மாதிரி நா
எப்டின்னா வ வருதாமா வெளிய வருதாமா நேரம் ஆச்சுனா வெளிய வரு மா மா வந்துட்டு எப்படி ப்டி ப்டி தனியா பேசுமாம்மா ஒரு மாறி குசு கு போன் பேசுமாமா குசுகுசுன் பேசிட்டு இப்டி இப்டி தலையாட் மா மா சிரிக்குமாமா இப்டி இப்டி கைய இப்டில்லா பண்ணு ஆமா அப்டின்னுச்சு எங்கம்மா போன் போட்டு பேசிட்டு இருப்பாங்களா இருக்கு கால் பண்ணிருப்பாங்க யாராச்சு அப்டினே அதுக் க்கு ஐயே இல்ல போ அப்டியேனு வச்சேனா தெரியாதா அப்டினு அ அப்ப அவங்க அம்மா வந்து அந்த பிள்ளைய திட்டி உள்ள கூட்டிட்டு போனாங்கலாமா உள்ள வந்து உக்காரு வா அப்டின்னு சொல்லிட்டு
அஹ் இந்து வீட்டுக்கிட்ட இப்டி ஒருத்தி இருக் இருந்தா ஃபர்ஸ்டி இப்ப இல்ல
உம்
அப்ப வா போயிட்டு அந்த துவைக்கறக் பின் ஆ துவைக்கற பின்ன கல்லுக்கு பின்னாடி உக்காந்துட்டு பாம்பு மாரி நெளிவாளா ளா திடீர்னு காணாம போயிருவாளாமா இல்ல வேற எல்லா பசங்க பிள்ளைங்கள மேல் மொட்ட மாடிக் போய் அவ என்ன பண்றன்னு பாக்குறதுக்கு போவாங்களாமா போய்ட்டு பியு உக்காந்துட்டே இருப்பாங்க திடீர்னு பாம்பு மாரி நெளி வாளமா நெளிஞ்சுட்டு திடீனு பாத்தா காணாம போயிருவாளாமா அ அதா தெரில அப்பற அவ இங்க இருந்து வேற எங்கயோ மாறி வீடு மாறி போயிட்டாங்களாமா ஆனா இப்ப வரைக்கு எல்லாரு சொல்லுவாங்க
அ எங்க அம்மா சொன்னா நா பாத்துருக்கே அவ்வளா நோட் பண்ணதில வெளிய நிக் நிக்கு அந்த புள்ள கரெக்டா நா வெளிய போலான்னு வண்டி எடுக்குமோ நிப்பா பாத்துட்ருப்பா அப்டி நின்னுட்டு பாத்தா ஆமா பிஸ் சொல்லுது அப்டில்லா இருக்கு இந்த புள்ள அது எதுக்குன்னா ஏதோ பேய் வீடியோ பா துட்ருந்தோ நாங்க ஆ யாருக்கோ பே புடிச்ச அப்டின் பாத்துட்ருந்தோ அப்ப எங்கம்மா சொன்னுச்சு இந்த மாய் இருக்கு அப்டின்ச்சு
அப்படியா இந்த மாரி நறையா ஆளு அங்கங்க இருக்காங்க
அதா நா கேள்விப்பட்ருக்கே எங்கம்மா சின்னதுல வந்து வீட்டு பக்கத்துல இருக்குமாமா ஒரு புள்ள ஆ நைட்டு வந்து பீரியட்ஸ் ஆய்ச்சுன் சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு குளிக்கிருக்கு நின்ருக்கு அப்போ நெழல பாத்து பயந்துருக்கு ஏதோ பாத்து பயந்த்ருக்கு நைட் நேரொ அப்பத்துலருந்து அந்த புள்ள வந்து இது நார்மலாவே இல்லையாமா ஒரு மாரி
அப்டி நானு இந்த மாரி நறைய அவ்ளொதா எங்க அத்த என்னைக்குமே சொல்வாரு நா ஏதாச்சு பண்ணேன் வெய்யே எங்க அத்தா என்ன என்ன சொல்லுவாரு தெரியுமா இந்த மாரி ஏதாவது பண்ணீன்னா உன்னை தூக்கி கட்டில்ல சங்கலி போட்டு கட்டி வச்சிருவே வெளிய சும்மா சுத்திட்டு இருந்தானே இப்டிதா சொல்லுவாரு என்ன இரு ஒன்னைய சங்கலி போட்டு கட்டி வைக்கிறே அப்டிம்பாரு
நா நெனச்ச எல்லா இருப்பாங்க இந்த மாரி எல்லா கொஞசோ தள்ளிதா இருப்பாங்க நம்ம சுத்தி இருக்குதுகளே இருக்
சுத்தி இருக்குறதுலேருக்கு பாம்பு மாரி பண்றா ஒருத்தி பாம்பு மாரி நெலிவளமா மாதிரி வேறானா
ஏ பாங் சத்த கேட்டா
அதுக்கென்னன் தெரியல அப்புற வீடுதா மாறி போயிட்டாளாமா ச் அவளுக்கு அந்த பேரே வந்துருச்சாமா அப்பற அதா பாம்பு பாம்புனே ஆகினே அப்டின்னு அதனால வீடே மாரி போயிட்டாங்ளாமா
ஓ
இந்த மாரி நெறைய ஃபர்ஸ்ட்லா நா இங்க ஃரெண்ட்ஸ் இருப்பாங்க அங்க போவே ஆனா எங்கயு போறது இல்லையா அவளனு சொல்லுவாங்க எங்க வீட்டுக்கு உள்ள நடுல அவ இருக்கான்ல அவங் வீட்டுக் ஆப்போசிட் ல அங்கதா ஃபஸ்ட்லா சுத்திட்ருப்பே
ஆ தெரிஞ்ச விஷயம்தா
அப்போ கோட் வேர்ட் ஒவ்வொரு மாதி பண்ணுவாளுக ஒவ்வொரு கதலா சொல்லுவாலுக
ஆ இது உங்க ஸ்கூல்ல ஸ்கூல்லல்லா அப்படி சொல்லிருக்காங்க எங்க கூட சொல்வாங்ளா சேந்த புதுசுல அ என்னனு எங்க ஸ்கூல் வந்து இதுக்கு மேலே எது அந்த எ எறந்தவங்களெல்லா போ
அ எல்லாஸ் ஸ்கூல்லையு சொல்லுவாங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்கூல் சுடு காடா இருந்
அ அப்டி சொன்னாங்க உம் எங்க ஸ்கூல்ல எப்படினா ரெஸ் ரூம் வந்து மேலருக்கு லாஸ்ட்டு ஃப்ளோர் மேல பாய்ஸ்க்லா வந் நடு நடுலருக்கு எ ங்களுக்கு லாஸ்ட்டு போன் நா மேல தா போணு மாடி போ நா எ எங்க ஆறாவது படிக்கும் போது கிளாஸ் மேலதா இருக்கு நான்தா போவ ஃபர்ஸ் ட்டா போவே கதவ தொறந்தா எனக்கு இவளுக சொன்னதெல்லா ஞாபக வரு அந்த ரெஸ்ட் ரூம்க்குள்ள வந் து தண்ணி ஒழுகுமாமா தானா
ஐயயோ எல்லாமே சொல்லுவாளுங்க இந்த கடத்தி ரெஸ்ட் ரூம்ல இப்டிதா இருக்கு யாரோ வந்து எட்டி பாக்ற மாரி இருக் கு கருப்பு உருவோ இருக்கு
அ அப்டில்லா சொல்லுவாங்ககா நாலா பல்லு விடுவ நானு வந்து இப்டியே தொறந்து ரெஸ்ட் சூ ஃபோர்க்கு உக்காருவே பயந்துட்டு ஆமா
ஓ எல்லா ஸ்கூல்லயு இப்டி ஒன்னு சொல்லிருவாங்க எந் தம்பி வேற வந் ஆ எந் தம்பி வந்து எங்க எங்க அத்தட்ட வேற சொல்லிட்ருக்கா நெஜம்மாக்கா நெஜமா சத்தியமா எங்க ஸ்கூல் வந்து சுடுகாடு ஃபஸ்ட்டு இப்பதா யா மாறிச்சு
ம் எங்க ஸ்கூல் எப் ப்டி சொல்லுவாங்கன்னா எங்க ஸ்கூல் வந்துட்டு இந்த ஸ்கூல்னால ஆ இங்கதா வந்துட் ட்டு ஆ யாரு அ நறையா அந்த டைம்ல இங்க ம நல்ல அ அங்க இருக்கவங்களதா அப்டிதா சொன்னாங்க ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லு
ஆ
அப்பறோ இனி போய் குளிச்செல்லா செய்யணு
ஏ நிப்பியா
யாரு
குலுக்கி எல்லா கேக்க பைத்திய மாட்ட ஐயோ தல இடிச்சு ட்டு
அவ்ளதா நீயு இடிச்டே இரு தலைய கொண்டு போய் எங்கயாச்சு
கால் அப்டே கருப்பு கலர்ல ஆயிருச்சு
இரு எங்க அம்மா கூப்பட்றாங்க
ஆமாங் சார்